அல
இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா போனே பண்றதுில்ல
இல்ல இல்லைங்க பிஸி தான் அப்பப்போ பிஸி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேல வீட்டு வேல கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க அதனால பிசி இப்பல்லாம் மாங் ஆங்கா சீசன் இல்லங்க
ஆமாங்க
அதனால கொஞ்சம் ஊருகா போற அப்றம் வேல இருக்கு உங்களுக்கு ஊருகா போட தெரியுமா
ஆஹ் போடுவேங்க நானும் போட்டுட்டு தான் இருக்கேன் நானும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாங்காய் எலுமிச்சம் இப்ப எலுமிச்சங்க கொஞ்சம் வெயில் காலம்ன்றதுனால விலை அதிகமா இருக்குங்க அதனால மாங்காய் இப்ப வெயில் காலம்னா மாங்காய் கொஞ்சம் மலிவா கிடைக்கும் ங்க அதனால மாங்காய் ஊறுகாய தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேட்டோனேதான் ஞாபகம் வந்தது மாங்காய்ல்லாம் மலிவா இருக்கனால கொஞ்சம் மாங்காய் காயாவே வாங்கி அதை அலாசி கட் பண்ணி உப்புல ஊற வச்சிருக்கேங்க ஒரு வாரம் நல்லா உப்புல ஊர்னுச்சின்னா நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மெளகா மெளகாயும் காய வச்சிருக்கேன் மெளகாய் தூளஉஹம் அத எண்ணெயில ஆஹ் எண்ணெயில கொ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டுங்க ஆஹ் நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்ல சேத்துக்குவேங்க நான்னு கருவேப்பில சேத்து அந்த மாங்காய போட்டு அந்த உ உப்புல ஒரு வாரம் ஒரு வாரன்றது ரெண்டு வாரம் கூட நல்ல உ உப்புல மாங்காய் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதுங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்ளோ நாள் வேணாலும் தாங்கும் ஒரு வருஷம் பக்கம் கூட வச்சிக்கலாம் அத அப்டியே அத கொட்டிட்டு அதோட கொஞ்சம் மெளகாத்தூள் ஆஹ் கொஞ்சம் லைட்டா ஆஹ் பருப்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவேங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நானு ஆஹ் நல்லா தாளிச்சு அத நல்லா எண்னைல நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கிண்டி வுட்டுட்டு இறக்கி வச்சிருவேன் நான் மாங்கா மட்டும் இல்லங்க ஆஹ் நான் வந்து நிறைய ஊறுகாய் போடுவேன் மா இஞ்சி அப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பெரண்ட மேக்சிமம் நான் பெரண்ட வந்து அடிக்கடி தீந்ததுக்குப்றம் போட்டு வச்சுக்குவேங்க ஏன்னா பெரண்டை பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வயசானவங்களுக்குல்லாம் கை கால் வலி அப்புறம் பசி இல்லாம ஜீர்ணமாகாம இருக்குங்க அதனால நான் பெரண்ட ஊருகா மட்டும் கொஞ்சம் ஒரு கட்டு வாங்கி ஏன்னா அது கொஞ்சம் கிளீன் பண்றது கஷ்டம் க கிளீன் பண்ணோம் அப்படின்னா கை அரிக்கும் அதுக்கு வந்து நம்ம தேங்காண்ண கையில லைட்டா தடவிக்கிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் அந்த பெரண்டையில வந்து பா்த்தீங்கன்னா பேரண்ட வந்து நாறு மாறு இருக்கும் அத நாலு பக்கமும் இருக்கிற அந்த தோலை உரிச்சுட்டு அத கட் பண்ணி தண்ணில அலசனும் தண்ணில அலசும் போது கையில அலசுனீங்க அப்படின்னா கையெல்லாம் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால வந்து நம்ம கையில அலசக்கூடாது ஒரு கரண்டி வச்சு நல்லா தண்ணிக்குள்ள போட்டு கிண்டிவிடணும் நான் பாத்தீங்கன்னா பஸ்ட் டைம் தெரியாம கையில அலாசிட்டேன் அன்னைக்கு ரொம்ப வந்து அரிப்பு தாங்க முடியலைங்க என்னால அதுல இருந்து நான் கரண்டிலதான் அலாசிக்கிறது அத அலாசி நல்ல எண்ணெயில வணக்கிக்கணுங்க அத வணக்கி நல்லா ஒரு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதே அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுக்கணுங்க பூண்டையும் நல்லா எண்ணெயில வணக்கி எடுத்து ஆர வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்சியில போட்டு அரைச்சி அதை விழுதா ஆக்கி பேஸ்ட்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை அதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பில போட்டுஹ அது அதே மாதிரிே அந்த இது ரெண்டு விழுது அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊத்தக்கூடாதுங்க புளி ஆல்ரெடி ஊற வச்சு அத கரச்சி நல்லாஹ சார சார எடு வெறும் சாறு மட்டும் புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கணும் நம்ம அரக்கும் போது வந்து நார்மல் வாட்டரு யூஸ் பண்ண நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாம அந்த புளிித்தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும் புளித்தண்ணி யூஸ் பண்ணிக்கும் போதுஹ நம்ம அந்த ஊருகா கெட்டு போகாது அப்டி கெட்டு போகாம இருக்கும் அத புளித்தண்ணிலயே நல்லா அரசிட்டு அஹ அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அந்த எண்ணெய்ிலயே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாவே செலவாகுங்க நான் வந்து பாார்த்தீங்கன்னா இந்தந்த கோல்டு வின்னரு பாமாயில்ு அப்புறம் இந்த மாதிரி நார்மல் என்ன் ஊத்த மாட்டேன் நல்லெண்ணய் தாங்க ஊத்திக்குவேன் ஏன்னா நல்லெண்ணய் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால நல்லெண்ணய ஊத்தி நல்லெண்ணெயலயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்வேன் நான் எல்லா ஊறுகாயுமே நல்லெண்ணெய்ில செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் அதிகமாகுங்க நல்ல டேஸ்ட் அதிகமாகும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது அதுன அந்த நல்ல எண்ணெயிலயே கிளறி விட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளு புளி நம்ம ஊத்தும் போோதே அரைச்ச ச்சது அரைக்கும் போது ஊத்திருப்போம் இருந்தாலும் புளிப்பு தன்ம கொஞ்சமாவது ஊறுகாயில் வேணுன்றதுனால எல்லாம் கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எல்லாம் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி எதுவும் பத்தலை அப்படின்னாஹ நான் வந்து திரும்ப கொஞ்சம் புளித்தண்ணி ஊத்திட்டு காரம் போட்டு எல்லாம் கரெக்ட ஆானோனையே அஹ் முன்ன சொன்ன மாதிரியே தாங்க எண்ணெய்ில நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா கொதிக்க விடுவேன் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சார ல மாத்தி வச்சுக்குவேங்க மாத்தி வச்சுட்டா அது எனக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரும் உடம்புக்கு ஹெல்து நல்லா ஆரோக்கியமானதுங்க நீங்க இது மாதிரி ஊருகா டிஃப்ரெண்டா எதுவும் ரெடி பண்ணிருக்கீங்களா
ஆஹ் நான் மாங்காய் ஊருகா போடுவேங்க நீங்க சொன்னது கொறண்ட ஊருகா வந்து ரொம்ப ஹெல்ப்புல்லா இருந்துச்சி பெரண்டபோட்டத இல்ல ஆனா போடணும் ரொம்ப நாளா யோசிச்சி ந்த எப்படி போறலும் நத்தி செரி போட்லான்னு ஒரு ஐடியா பண்ணல ஏன்னா எங்க வீட்ல நெறைய பெரண்டை இருக்குங்க நீங்க சொன்ன மாரியே ரை முன்னிட்டு செல்ற நான் வந்து மாங்காய்ஊறு தான் போடுவங்கப்ப எப்பவுமே வந்து கடைல தான் வாங்குவோ இல்லாடி ரிலைசன்யாரவது தந்தாங்கன புளிப்பு மாங்காய் போட்டாதான் டேஸ்டா இருக்குதான் ஊறுக்காய்னு தனியா மாங்காய் இருக்குக மாங்காய்ளிப்ப இரு படுத்தாலுமே புளிப்ப இரு என்ன இது ஒரு இதுங்கன்னா நாங்க ஒரு மாங்காய் மரம் வச்சிருக்கோம் தோட்டத்துல அது அஞ்சு வருஷமா போன வருஷம்ரெண்டே ரெண்டு காய் தான் காய்ச்சிச்சு இந்த வருஷம்தான் நிறைய காய் வந்துருச்சு பார்த்தா பொரிச்சா பூரா ஊருகா மாங்காங்க பெரிய மரமயிடுச்சு ஊருகா மரம் சரி நம்ம ஒரு காய் பறிச்சு பார்த்தா புளிப்பா ரொம்ப புளிப்பா இருந்துச்சு செரி செரி ச பரவாயில்ல பழுக்க வச்சு பாக்கலாம் ஒருவேளை பழுத்தா இனிப்பா இருக்குமோ எனக்கு பஸ்ட் வந்து உருகாாமங்காய் தெரியா இந்த வருஷம் பஸ்ட் பஸ்ட் காச்சிருக்கு செரினு பழுக்க வச் பயங்க பளிப்பு அத சாப்பிடவே முடியாதுனால அதனால ஜூசா போட்டு சக்கர பால்எல்லாம் ஊத்தி ஜூசாத குடிச்சோம்கொஞ்சம் எடுத்து வச்சு எங்க தோட்டத்து இருக்க அவங்க அவங்க வந்து ஊறுகாய் போட்டுகிறேன் சொல்லிட்டு நாஊறுகாய் போட்டுடேன்வாங்கி அதனால இன்னோரு பக் பக்கத்து தோட்டத்துல இருந்து உங்க தந்தாங்க ஊருாயா அதை வச்சு ஊருகா போட்டாச்சு ஆனா இனிப்பு மாங்காய் உருகாய் போடுதை விட நீங்க ஊருகா்ங்காயானே குளிப்பா இருக்கு பாருங்க அதுல போட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் எங்க தோட்டத்து இருக்கிறவங்கதான் போட்டாங்க அவ எங்கிட்டதான் ரெசிபி கேட்டாங்க நீங்க எப்படி போடுவீங்க எங்களுக்கு போட தெரியாதுன்னு சொன்னாங்க நான் தான் சொல்லி் கொடுத்தங்க அப்புறம் நான் மாங்காய் ஊருகா போடுவேன் எலுமிச்சம்பழ வீட்லயும் இருக்கு தோட்டத்திலயும் இருக்கு ஆனா இப்ப வந்து எலுமிச்ச மழ சீசன் இல்லலை அதனால எலுமிச்சம்பழ ஊருகா நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் எங்க வீட்டுல ஊ ருகா நிறைய இருக்குங்க எலுமிச்சம்பழ ஊருகா போட்டு வச்சிருக்கேன் மாங்காய் ஊருகாய் அப்புற மலநெல்லிக்காய் இருக்குங்க மலநெல்லிக்காய் ஊருகா மூணு ஊருகா போட்டு வச்சிருக்கே மூணு இன்னொன்னு வந்து இந்த பெரிய எலுமிச்சம் பழத்திலே கொழுமிச்சம் பழம் சொல்லுவாங்க பெரிய பழம் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது எங்க தோட்டத்து ஒரு மரம் இருக்கு அதுஊறுகாஅது சூப்பரநார்த்தங்க இதுக்கு பெரு நார்த்தங்கா நார்த்தங்காஊறுகா ரொம்ப கெல்திஊாறுகா கால்வளி முட்டு இருவ சாப்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஊறுகா போட்டு வச்சிருங்க எலுமிச்சிங்க ஊறுகா உங்களுக்கு த்து நார்த்தங்கா ஊறுகா ஆ இதெல்லா ஒரே மாரிதா மாங்கா ஊறுகா மட்டு கொஞ்ச வேற மாரி எப்பிடின்னா எலுமிச்சங்கா ஊறுகா எப்பிடி போடணும்னா நம்ம எலுமிச்சங்காய சுத்தமா கழுவிட்டு நல்லா ஈரத் துணி இல்லாம நல்லா வறண்ட டவல நல்லா தொடச்சிட்டு சுத்தமா தண்ணி இல்லாம க் பண்ண போட்டு உப்பு போட்டு ஒரு உப்பு போட்டு அப்படியே ஒரு கண்ணாடில இ துலே இல்லனா ஒரு பிங்கலான் போடனும் பிளாஸ்டிக் போட்டாலும் உடம்புக்கு கெடுதல் தான் சில்வர் போட்ட சில்வர் கருப்பு கலருல ஆயிரும் உப்பு ரெண்டுமே வந்து எலுமிச்சுங்க தண்ணியும் உப்புசம் அது ஒரு கெமிக்கல் தானுங்க அமில தன்மை உள்ளது அதனால கருப்பாயிரு பாத்திரம்பிளாடிஸக் கண்ணாடி பாத்திரம் இல்லாதவங்க கண்ணாடி பாட்டிலோ இல்ல பீங்கான் இல்லாதவங்க பிளாஸிக்ல போடலாம் சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டுங்க உப்பு எலமிச்சங்காய் போட்டுட்டு நல்லா கலக்கி நிறைய உப்பு போடனுங்க அப்பதான் கெடாது உப்பு எவ்வளவு போடுறோமோ அப்பதான் வந்து அந்த ரொம்ப வருஷத்துக்கு கெடாம இருக்கு உப்பு போட்டு கலக்கிட்டுங்க மூணு நாலு நாளைக்கு் வெயில எல்லாம் வைக்க வேண்டியதுல காலைல எடுத்து ஒரு குலுக்குகூட்டணு குலுக்கி விடணு அந்த ஊறுகா எல்லா ஃபுல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகறக்கு ஒரு எடத்துல உப்பில்லாம காய் ஃபுல்லு சாயங்கால நேரம் ஒரு தடவை எடுத்து குளிக்க விடுணுங்க இந்த மாதி மூணு நாள் குளிக்கி விட்டுட்டு நாலாவது நாள் புல்லா நல்ல ஊற நாலாவது நாள் நல்லா ஊ தொட்டாலே அஞ்ச கட் பண்ணி போட்ட பழங்க அந்த இது வந்து தோல் வந்து லேசாயிரும் அப்ப நீங்க என்ன பண்ணும் வெங்காய இது மிளகா வந்து ஏற்கனவே வர மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அது காரமா இருந்தால நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல்காய வச்சு அதுட ககு கடுகு போடுவேங்க கடுகு வெந்தயம் இ வெயில காய வைக்கறேனா காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு கருகாப்பல கண்டிப்பா அதுவும் போடுவேன் நான் கடுகு இது நல்ல வறுத்துட்டுங்க எண்ணெய் ஊத்தாம வறுக்கணும் வெந்தயம்ஹ் கடுகு மிளகா இதெல்லாம் வருறுத்துட்டு கொஞ்சம் கருகாப்பில போட்டா போகுது காஞ்ச கருகாப்பில வருத்த அரைச்சிட்டுங்க அப்புறோ மிளகாய் வந்து நீங்க அப்டியு அரைக்கலா இல்ல தனியா மிளகா அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதயு உள்ள போட்டு கலக்கிக்கலா அதயு உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகற மாரி ல்ல கலக்கி விட்டுங்க அதே ஒரு நாள் விட்டால் விடலாம் இல்லன்னாங்க அன்னைக்கே வந்து நல்லெணத நீங்க சொன்ன மாதிரி நல்லெண்ணதா ஊறுகாய்க்கு ரொம்ப வருஷம் கெடாம இருக்கும் நல்லெண்ண கொஞ்சம் நிறைய ஊத்தணும் ஊத்தி கடுகு போட்டுட்டு ரெண்டு மூணு வெந்தயம் வெந்தயத்தை போட்டுட்டுங்க அப்புறம் கருகாப்பல மிளகா போடலாம் கருகாப்பில மிளகா போட்டு நம்ம கலக்கி வச்சோ முலுங்க அதை போட்டு நல்லா வணக்கணு எண்ணெய வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும் நல்லா வணக்கிட்டு பெருங்காய தூள்இருக்கு கங்க லாஸ்ட்ல பெருங்காய தூள் போட்டுட்டு புல்லா ஆர வச்சு கண்ணாடி பாட்ட காட்டல்ல போட்டு வச்சருவங்க எலுமிச்சங்க் ஊருகாய போட்டு வச்சிருக்க இதே மாதிரிதான் நாத்தங்காயும் போடுவேன் மாங்காய் ஊருகாய மட்டும் நீங்க சொன்ன மாதிரி வேற கொஞ்சம்ஹ் கிளீன் பண்ணிட்டு வெயில கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் எல்லா ப்ராசசும் இதே மாதிரிதான் மாங்காய் எழுமிச்சங்கா மாறி அத ந அறிஞ்ச உடனே என்ன வெயில கெஞ்ச நேர வைக்கனுங்க அதட தண்ண பால் வரும் மாங்காய கொஞ்ச நேரம் வெயில் வச்ச மடி உப்பு போட்டு கக்க வச்சு மூணு நாள் வச்ச நைய பேரு பல விதமா செய்யறாங்க ந வந்து இதே மாரிதாங்க செய்வேன்
ஆஹ் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேங்களே பெரண்டையிலயே வந்து நீங்க போடுறேன்னு சொன்னீங்கல்ல இது தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல பிரண்டை வந்து லாஸ்ட்டா இப்ப நான் சொன்னது மாதிரிதான் ஆனா கொஞ்சம் வந்து வெள்ளை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வெள்ள அதாவது ரொம்ப சேர்க்க கூடாது வெள்ளம் கொஞ்சம் லைட்டா சேர்த்துட்டா டேஸ்ட் குடுக்கும் டேஸ்ட்ட் குடுக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க பெரண்டை வந்து சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி மாய இஞ்சி வந்து பாாரத்தீங்கன்னா நார்மல் இஞ்சி அ்சு மாதிரி இருக்காது அது வந்து அந்த இஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வாசம் வரும் அந்த இஞ்சி அத நல்லா தோல் சிவிவிட்டுஅதையும் அதையும் வந்து அத இன்னொரு நாள் நான் சொல்றேங்க மாயிஞ்சும் அதையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் அது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஆஹ இன்னைக்கு கொஞ்சம் நான் ஊருக்கா ரெடி பண்ண போறேங்க அதனால டைம் இல்லை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மாயிஞ்சு எப்படி போடுறதுன்னு சொல்றேங்க செரிங்க செரி வ
ஹம் செரி உம்